ஆஹமா
ஹலோ ஹலோ ஆ கேக்குதுங்ளா கேக்குது என்ன பண்றிங்க
நா வந்து நா இப்பதாங்க வந்து படுத்தே நீங்க என்னப்
ஓ நானும் இப்ப தான் வந்து படுத்தே பாட்டில தண்ணி வச்சிருந்தே பாட்டில் மொத்தமா தண்ணி கொட்டிடுச்சி சோ அத ம் அத மாப்பு போட்ட திரும்ப பெட்டெல்லா நனன்சிருச்சி செரி பரவால்ல கொஞ்சே அஜஸ்
பெட்டு ஈரமா இருக்மே காயாதே
அது பிரச்ச ரொம்பலா இல்ல பாயிலதா ஆச்சி ஃபஸ்ட் பாய் ஃபுல்லாதா நெனஞ்சிருக்கு பெட்ல லைட்டா இன்குளு மட்டு லைட்டா
ஏக் சாய் அப்றோ இன்னாவா நாளைக்கி காலேஜா
ம் அன்னைக் காலேஜ் தா போகனு மானிங் பரோட்டா வந்து ஹீட் பண்ணி தந்துறன் சொல்ட்டாங்க அம்மா
வரு
இன்னைக்கு வாங்குன பரோட்டா வந்து பியட்ஸ் சம்திங் டென் வாங்கிருப்பாங்க போல தம் நா ஒன்னு தம்பி ரெண்டு தா சாப்டுருக்கா பேலன்ஸ செவன்ட்ருக்குது நாளைக்கு ஹீட் பண்ணி தந்துருவாங்க சாப்பாடு
ஓ ஒகே ஒகே நல்ல ஐடியா
ஆமாமா நல்ல ஐடியாதா அவுங்களுக்கு வேலயு மிச்சோ
ஆ அப்றோ நாளைக்கு என்ன பண்ண போறீங்க காலேஜ்ல போயி
நாளைக் காலேஜ்ல ஃபஸ்ட் ஆர் வந்து இங்கிலீஷ் நெனைக்கிறே லைக் ஹம்லிங் லைக் அந்த ப்ரொனொன்சேஷன் மேம் வருவாங்க செகன் பேஜி ஹைக் சோரு ஹெய் சோடி எயிச்சு
ஓகே
ஓகே அந்த மேம் வருவாங்க தென் வந்து தமிழ் பீரியட் வருது தமிழ் பீரியட் வந்து ஆ இல்ல இல்ல இம்போட் அண்ட் எக்ஸ்போட் வராங்க எங்களோட கிளாஸ் மேம் வராங்க தென் தேட் பீரியட் எங்ளோடைய பேவரெட் தமிழ் மேம் வராங்க தென் ஃபோர்த் என்ட் ஃபிப்து எங்களோடைய மேம் ஒருத்தங்க லைக் எங்களோடைய அ பேவரெட் மேம் ஒருத்தங்க வராங்கல்லா ஆ மேம் வராங்க
ம்
லா மேம்லா அல்டி போலியா கிளாஸ் எடுப்பாங்க நாளைக்கி
அ
கவனிக்க வேண்டியவ
போ மாட்டேங்க் பா
கவனிக்கலா எப்டி சொல்றதுக்கு அவுங்க ஏக்கறதே அப்டிதா இருக்கு என்ன பண்ணுவாங்கனா புக் எடுத்து ஜஸ் ரீட் தா ப பண்ணுவாங்க அதா அவுங்கள பொறுத்த வரைக்கு கிளாஸ் நடத்துறது
நாளைக்கு எனக்கு வந்து எட்டு மணிக்கு காலேஜு நா பெரிய ஸ்டாப் உலக சி கடப்பாற ஜப்பாவ் எட்டு எட்டு பத்து எட்டு இருவதுக்கு அங்க ஆபிஸ் போயிடுவங்க
ம்
எட்டு மணிலருந்து ஒ எட்டு ஐம்பது வரிக்கு பெரிய டோரு பெரிய எடே அது என்ன பிரியட்லா தெரியாது ஒரு மேம் வருவாங்க அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்றோ பத்து நிமிஷோ கழிச்சி ஒம்போது மணிலருந்து ஒம்போது ஐம்பது ஒரு பீரியடை அது முடிஞ்சது அது முடிஞ்ச ஒனே சாம்பார் எட்டு அப்றமா மறுபடியு பத்து மணிலர்ந்து பத்தம்பது ஒரு பீரியடை அப்றமா வந்து இரண் ட்டு மண் நேரத்துல்ல ரெண்ட்ர மண்நேரோ இல்ல மூணு மண் நேரோ பிரேக் இருக்கு
ஓகே
அது முடிச்சுட்டு அதுக்கப்பறொ ஒரு பீரியடு நடக்கும் பெரிய பீரியடு ரெண்டு மண்நேர பீரியடு அது முடிஞ்சது அவ்ளோதா காலேஜ் முடிஞ்சுச் இத ஒரு கிளாஸ கூட கவனிக்கிற மாதிரி இருக்காது எல்லா கிளாஸ்லயும் தூங்கிட்தா இரு பாதி பேரு பாதி பேரு ஃபோன நோண்டுவான்ங்க. பாதி பேரு கடல போடுவானுங்க. பாதி பேரு நா வந்து என் காலேஜ்ல யாருகிட்டயு பேச மாட்டே
ஓ போ அப்டி ஐயா வர வர பருவா வருது ஃபேஸ்ல நடுக்கி கடுப்பாகுது
எனக் இப்படிதாம் போது ப்பாட்கள்
ஓகே உங்க ஃபேஸ்ல பிம்பிள்ஸ்ல்லா வருமா
புரியல
பிம்பிள்ஸ் வருமான் கேட்டே
பிம்பல்ஸ் அப்பப்போ வருது ஏ வருதுன்னு தெர்ல அப்பப்போ போயிருது. அதுவா வரு அதுவா போயிரு நா கண்டுக்க மாட்டே ம்
நால்லா பாவொந் தெரியுமாங்க பரு ஃபேஸுக்கு ஒன்னும் போட மாட்ட போட மாட்ட ஆட்டோமேட்டிக்கா பிம்பிள்ஸ் பெய்ருது வந்தா கூட போகும் பாத்தா அது புண்ணாயிருது ஆட்டோமேட்டிக்கா
எனக் வந்துரு அப்றமா போய்ரு
எனக்கு வந்துட்டு போகாது அது அப்டியே லைக் அப்டி பிம்பிள்ஸ் வந்து அப்டியே ஊண்டா மாறு லைக் அப்டி புண்ணாகி அதுக் ரொம்ப இதாக்கிரு இப்ப கூட லைட்டா அமிங்கிட்டு வருது
ம்
என்ன பண்ணன் தெர்ல ஆ எப்பனாலு பெருசாய்ரு
ஒடச்சு வுட்ருங்க
ஐயோ ஒடச்சாலு ஒடைக்கலனாலு எனக்கு புண்ணாயிரு அது ஆட்டோமேட்டிக்கா எப்டி தெரிமா பரு எனக்கு பிம்பிள்ஸ் ஃபுல்லா லைக் வந்து எல்லாத்துக்கு இப்ப பிம்பிள்ஸ் வந்து வெளிய தெரியு அப்டி தான எனக்கு வந்தா அது உள்ள உள் லைக் இந்த ஸ்கின்னுக்குள்ளேயே குண்டாட்டு லைக் பழுப்பு வரு லைக் பழுத்துரு ரொம்ப பெருசா பழுத்துரு வலிக்கு கஷ்டோ
நால்லா போய் ஒடச்சு வுட்ருவ பாக்கவே மாட்ட
ஏ ம்
ஃபுல்லா ஒடச்சிட்டு நல்லா அடுத்தி ரத் த்தோ வர அளவுக்கு அழுத்தி அந்த ரத்தத்தோட சேத்து எடுத்து வுட்டுவோ
நம்ளுக்கு அப்டி பரவால்ல ஒங்களுக்கு ஃபேஸ்ல வந்து அந்த அ லைக் அந்த பிம்பிள்ஸ் வந்த மார்க் இருக்காது எனக்கு பிம்பிள்ஸ் மார்க் நெறைய வந்து டுச்சு அதனால
ம்
நா வந்து போத்தீஸ் போற அவங்க எங்கிட்ட சஜெக்ஷன் சொல்றாங்ளா ஒங்க ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் மார்க் நெறைய இருக்குது நீங்க வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணுங்க நா நெனச்சே நா வந்து அது வேய்ஸ் பண்றதுக்கு பேசாம சாப்டுற ரெண்டு திங்ஸ் வாங்கிட்டு பேய்ருவன்ன எவ்ளோ தெரிமா பிளம்மா லைக் பிராண்ட் நேம் ப்ளம்மு ரேட்டு் பாத்தா இ லைக்கு பிப்டி எம் எல் தா இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீசு நா சொன்ன இல்லங்க எ பேசுக்கு நா சோப்பு கூட போட மாட்டே குளிக்கிறதே கஷ்டோ இல்ல இப்ப சீரத்த போட்டுட்டு நா எங்கங்க போபோற அப்டின் சொல்லிட்டு வந்துட்டே அவ என்ன என்ன நனச்சு அதா தெரில அவங்க என்ன வச்சுட்டு நா டீசண்டா சொல்லிட்ட பேசுக்கு சோப்பு கூட போட மாட்ட குளிக்கிறதே க கஷ்டோ இதுல என்ன சீரத்த யூஸ் பண்ண போறேன் சொல்லிட்டு வந்துட்ட
ஆ நாலு பப்பாயா வாங்கி டெய்லி தேச்சி குள்ச்சா போய்ரு
பாயா எங்க வீட்ல மிந்தி நின்னுச்சி இப்ப அந்த மரோ வந்து இல்ல
ஆ ஓன்ல ஒரு பப்பாயா வாங்கி அப்டியே ஒரு வாரோ ஃபுல்லா அப்டியே கட் பண்ணி சாப்டுட்டு அப்டியே யூஸ் பண்ண வேண்டியதா
ஓ அப்டியா பப்பாயா சாப்புலாமா உம் அது லைக் கேட் டைஸ்ல இந்து கேட் டைப்ல சாப்ட்டா சாப்டுவ தந்தா கழுத்துல்லா சாப்டா நல்லா இருக்காது
பழுத்ததா தா மூஞ்சில தேக்கணு காயவா போட் தேப்பீங்க காய தேச்சின்யா இன்னு வரு அதிகமா வரு
என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி சொன்னா அவ லைக் வந்து பிம்பிள்ஸ் வர முன்னாடி சம்திங் ஏதோ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவாலா
உம்
அந்த ஃபேஸ் வாஷ் வந்து போத்தீஸ் போனா ஒனக்கு சேத்து வாங்கிதரேன் சொல்லிர்கா நேத்து கால் பேசும்போது சொன்னா
உம்
வாங்கி போட வேண்டிதா பப்
நா அந்த சாக்கோல் தா யூஸ் பண்ணிட்டு இருந்த அது ஐயோ காலிச்சு காலியாச்சி சாக்கோல் ஃபேஸ் வாஷு அது எப்பயாச்சு தா போடணு அது இது மென்சு இது பியடரோ அப்டின்னு வரு
நா மாமாயிரத்து யூஸ் பண்ண பட் எனக்கு வாங் வாங்கனது யூஸ் பண்ணவே மாட்ட வாங்கி அங்கே தா கட இருக்கு ந கையில கெடைக்கிற சோப்பு போட்
இல்ல அது வந்து எப்டின்னா அது போட்டுட்டு கொஞ்ச நேர இருந்துச்சுன்னா மூஞ்சு கழுவுனீங்னா மூஞ்சு அப்டி சில்லுன்னு இருக்கு
ஓ அப்டி உம்
நல்லா கிளீன் ஆயிரு ஃபேஸ்
ஓ எனக்குல்லா ஆனா வந்து அதுசையதா பட் மார்னிங் சோப் போட்டாலே வந்து பேஸ் வந்து எனக்கு வந்து ஃப்ரஷ் ஆயி தெரிஞ்சிரு சோ அதுக்கப்றோ ஒண்ணுமே பண்ண மாட்டே என் பாட்டுக்கு போய்ற சால் மட்டு தா குத்தணு அது மட்டு குத்திட்டு மத்த பொண்ணுங்கன்னா கால் தேஞ்சுட்டு அவங்க வந்துட்டு ஷ்பஸ் பண்ணிக்கிட்டு பவுடர் போட்டுக்கிட்டு தென் பவுண்டேஷன் என்னென்ன கருமங்களலத்தையு ஃபேஸ்ல போட்டுட்டு மை போட்டு லிப்ஸ்டிக் போட்டு கெளம்புவாங்க நாலா சிம்பிள் எந்திகிறனா ப்ரெஸ் பண்றனா குளிச்சதா குளிப்ப ஈவினிங் தா இப்ப மோஸ்ட்லி குளிக்கிற சோ மார்னிங் குளிக்க மாட்ட யூனிஃபார்ம் மாத்திட்டு ஃபேஸ்ஸ சோப் போட்டு கழுவி ட்டு சால் குத்தி கெளம்பி போய்ருவ இவ்ளோதா பொங்
இன்னூறு காலத்துல அப்டிதா இருந்த நைட்டு குளிச்சுட்டு நைட்டு குளிப்ப நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தூங்கிடுவ காளங்காத்தால ஏன்சி ஃபேஸ் மட்டு தடவிட்டு போயிடுவ
உம்
இப் இப் இப்பெல்லா ஃபுல்லா வேர்க்குது நைட்டு வேற காலங்காத்தால பிரெஷ்ஷ மாத்திட்டு போனாலு அடிக்குதுன்னு ஆனதுே காலங்காத்தால ஏன்ச்சி குளக்கிறதா இருக்கு
ம் எனக்கு வந்து இப்பெல்லா என்ன ல்ல எனக்கு வந்து
ந்தாலு செம்மையா வேர்க்குது அப்படியே வேர்த்த ஊத்துது எ மண்ட லா அதே வந்து ஈரம் மாயிறுது
ஓ எனக்கு வந்து ஏன் தெர்ல எப்ப பாரு குளுற்து இப்பெல்லா மிந்தி எல்லா கொஞ்சமா ஹீட் தெரிஞ்சுட்டு இருந்து இப்பெல்லா பாடி எப்ப பாரு கூலிங்கா இருக்கு ரொம்ப குளுருது
ம்
பெட்ஷீட் எல்லா போ எல்லாரு ஹீட்டுன்ன சொன்னா நா பெட்ஷீட் போட்டு தூக்குவே அந்தளவுக் ஆயிடுச்சு
ம்
பட் எனக்கு வந்து இந்த வெயில்ல போனா மட்டு தலக்கெடி உடம்புக்கடி ரெண்டு வந்துருது அது ஏன்னு தெர்ல இந்த இதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல போய் டெஸ்ட் பண்ணு பிலட்ஸ் பண்ணி பாக்கணு வெளிய லைட்டா வெயி பெ நின்னா போது வெயில்ல மண்ட கடிப் லைக் வந்து மண்டே மண்டைல முடி எல்லா மொட்டையடிச்சல்லாமா அந்த அளவுக்கு தோண ஆரம்பிச்சிரு
ம்
அவ்ளோ தூர அது வந்து இதாகு அந்த ஒட ஒடம்புக்கடி வந்து முடிஞ்ச சோலி செத்துட்டேன்னு அர்த்த நா லா உடம்புக்கடி வந்தா எடி குரங்கு வந்து சொரிஞ்சிட்டே இருக்குல்ல நானு அந்த மாரி சொரிஞ்சிட்டே இருப்ப குரங்கா நானா பாத்தா நா தா ஜெய்ப்ப போல அப்டி இருக்
ம்
ம் ஓகேங்க நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் ஒரு இணைப்
ஓகே பாய் டாடா